ஹலோ
சொல்லுமா என்ன பண்ற
நா சும்மாதாமா இருக்கே நீ என்ன பண்ற
நானூ சும்மாதா இருக்கே டின்னர் சாப்ட்டு முச்சுட்டியா
ஆ நா முடிச்டே நீ
நானும் இப்பதாமா முடிச்சே சப்பாத்தி செஞ்சு எல்லாரூ சாப்ட்டு
ஆ
என் பொண்ணு மட்டூ தோச சாப்ட்ருவா செரி அவளுக்கு மட்டு தோச செஞ்சுட்டு
ஆ
மதித்தக்கு ரசம் சாதோ எல்லா இருந்தது அது சாதோ சாப்பிற்றவங்களுக்கு சாதோ ரசோ கொண்டு வச்சி சாப்டுல்லா முடிஞ்
ம் ம் நாங்க அதே சாப்பாடே மத்தியானோ சாப்ட்டுட்டோ
நல்ல மல இங்க
ஆ
ம்
இங்யே நல்ல மழ வந்துட்ருக்கு
ம் அதா திடீர்னு எப்போ மழ வர்துன்னே தெரிய மாட்டன்து
ஆம்மா
டக்கு டக்குனு மழ வருது
ஆமா வெளிய்வே நிக்க முடில பயங்கரமா மழ வருது இந்த டைம்கல்லா ஏலகி ஏலகிரி மலைக்கு போனா செம்மையா இருக்கு
அப்டியா
ஆமா
ஆனா வந்து எங்க உங்க வீட்டுக்காரு கூட்ணு போற்துக்கு ரெடியா
அ
ரெடியா ரெடியா இருப்பாங்ளா கூட்டின் போவாரான் கேட்ட
சொன்னா ரெடிதா
ம்
எதாவ்து ஒரு சண்டேலதா கூட்டிட்டு போ சொல்லலா
ஆமா நீங்கோ நல்ல டைம்ல போறத விட இந்த டைம்ல போனா நல்லாருக்கு
ஆம்மா போர் அடிக்கிதுதா கொஞ்சோ சும்மா அப்டியே போய்ட்டு வர்லா
ஆமா சும்மா மல மேலே ஏறி எறங்கற்து கூட அவ்ளோ நல்லாருக்கு இந்த க்ளைமேட்டுக்கு
ஆம்மா எங்க ஒத்துக்குவாங்ளா இல்லயான் தெரிய்லியே இப்பதா உக்காந்து சாப்ட்டுட்ருக்காரு
ம்
என்ன பண்ண போறாங்கன் தெரியல எங்க இதுக்குமேலே கேக்கற்து பத்து பதுனோரு மணி ஆகுது
ஆமா ஆமா இது எதாச்சு ஒரு ஆறு மணி அப்டினா பரவால்ல
ஆமா
இது டைம் ஜாஸ்தி ஆயிட்டதுனால கொஞ்சோ கஸ்ட்டோந்தா
ஆமா இல்ல போய்ட்டு வரலான் கூட சொல்லிடுவோ
ம்
போய்ட்டு வர்லா
ம்
நம்ப்ளுக்கு திருப்பி ரெடியாக தூங்குற டைம்ல மீறி போறது ஒரு மாரியா இருக்கு இப்போ கொஞ்ச நாள டூர் அது இதுன் சுத்திட்டு வந்தோல்ல அந்த டயடு இன்னு முடில
ம் ம் போயிட்டு வெளிய போயிட் வன்ட்டாவே அப்டிதா டயேர்ட்டு ஆயிட்து
ஆமா நூணுக் டூர் போனதல்லா புடிச்சிருந்ச்சா
அ நல்லாந்ச்சிம்மா நல்லாருந்துது ரொம்ப என்ஜாய் பண்ணி
ம் ஆனா இன்னு நறையா எடோ பாத்துருக்லான் தோணுச்சில
ஆமம்மா இன்னிக்கி வந்து ஏ ஃப்ரெண்டு போயிருக்காங்கன்னு சொன்னேல்ல கவிதா அதுல வந் து வீடியோஸு போட்டோஸ் எல்லா ஷேர் பண்ணிருந்தாங்கோ இவ்ளோ நல்லாருக்கு போட் ஹவுல்ல ஸ்டேபையு சொன்ன மாரி இப்டி போயிருந்தா கூட நல்லா இருக்குமோ என்னாவோ கு யோஸ்ச்சி இதில் நம்ம ஒன்னுமே பத்தமரி இல்ல ஆனா வந்து இதுல வந்து இவுங் வந்து என்னாது இது அ ஆ அலட்டி போட் ஹவுஸ் இப்போ போட் ட்டோஸ்ல ஸ்டேயிங்கு அது வீடியோஸ் எல்லா காட்னாங்கோ ரொம்ப நல்லார்ந்துது
அதுக்குள்ள போன டுவண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ஸா டுவல் ஆர்ஸா
ட்வெல் அவர்ஸு எனக்கு கால்ல டென் மணிக்கு பத்து மணிக்கு வந்து முஞ்சிரும்மா
எப்ப இருந்து காலைல பத்து மணிக்கினா அதுக்கு முன்னாடி
இன்னைக்கி எடுத்தது அதுதா நா டைமிங்ஸ் இன்னைக்கி எப்ப போனாங்கன்னு நா கேக்கல ஆ நேத் இது வந்து இது வா என்னது வா அது பேரு என்னவோ மறந்ட்டேனே அந்த ஊர் போனாங்ளா இல்ல வீல இருந்து ஸ்டார்ட் ஆகு வயநாடு இல்லமா
ஆ
இன்னொரு பிளேஸ் எதோ சொன்னாங்கோ அந்த அந்த பிளேட் போயிருந்தாங்ளா நேத்து எல்லா அதுவு நல்லா இருந்துச்சு அந்த போட்டோஸ் எல்லா அனுப்பிருந்தாங்கோ வீடியோ எல்லா இன்னைக்கி வந்து இது போயிட்டு இருக்காங் அதுல வந்து ரூம்ஸ்சு இப்ப ஒரு எடத்துல ஸ்டே ஆயிடுக்குதா நைட்ல வந்து போகாதா போட்டு
ஓ ஓ
ஆ ஆ
ஸ்டே அதனால இவங்க போட்லே இருப்பாங்ளா
ஆமா போட்லே இருப்பாங்கோ ஸ்டே ஆயிட்டாக்க காலைலதா ஆமா நடுவுல எங்னயாச்சு எடுத்துட்டு போயிட்டு ஒரு பக்கோ வுட்டுருவாங்ளா ஆ திரும்பி காலைலே தா வந்து அது ஸ்டார்ட் பண்ணுவாங்களா
ஓஹோ எவ்ளோ அது அவுங்க போட்டிருக்க அந்த போட்டுக்கு எவ்ளோ எத்தன பேர் இருக்காங்க
தெரிலமா ரூம்ஸ்சு எல்லா காட்னோ இவுங்கோ எவ்ளோ பேர் சேந்து அந்த போட் எடுத்துருக்காங்கோ என்னான்றது டீட்டெய்ல் வந்து சொல்ல தெரியாது ஆனா அவுங்கவுங்களுக்கு தனித்தனி ரூமு அவுங்க ஃபேமிலிக்கிஸ் அ ரூமு நல்லாருந்துச்சு எல்லா அ டாய்லெட் வசதி ரூமு வாஷ் பேஷனு புஃட்டு் வந்து நம்ம என்ன கேக்குறோமோ சாப்பாடு ரெடி பண்ணி தராங்களா மீன் வறுவல்லு சாதோ ஆ வெஜ்ஜி சாப்டுறங்களுக்கு வெஜ்ஜி மேகி எல்லாமே அதுலே இன்க்ளூட் ஆயிருதா
அதுதா இப்ப ஒரு போட்டுக்குள்ள எத்தன பேரு இருக்கிறாங்ளா அவுங்க போனாங்க இல்லையா
அவுங்க வந்து ஒரு பதினேழு பேரு கிட்ட என்னவோ போனாங்க ஆனா எவ்ளோ பேர் ஸ் ஸ்டே ஆயிருக்காங்கன்லா நா கேக்கல டீடைல்லா அவுங்க வந்து அதா சொல்லுவா ஆமா வந்தாதா வந்து இது எல்லா இருந்தது இவ்ளோ பேரு இவ்ளோ ரேட்டு எல்லாமே வந்து டீட் டைல்லா என்ட்ட சொல்லுவாங்க இது அந்த அளவுக்கு ஓ
எங்க வீட்டுக்காரு போயிருக்கறாங்கன்னு சொன்னல்ல ஒரு ஏழு எட்டு வர்ஷத்துக்கு முன்னாடி அவுங்க போனப்பயோ ஒரு பதினஞ்சு பேரு கிட்ட ஒரே போட்ல ஸ்டே பண்ணாங்க
ஆமா அதே மாதிரி ஸ்டே பண்ணலாமா ஒன்னத்திலே அந்த மாரி அவ்ளோ பேர் ஸ்டே பண்ல்லா
ம் உள்ள தனித்தனியா ரூம்ஸ்சு பெட்டு எல்லாமே நல்லா இருக்கு
இந்தா இப்டி இருந்தா கூட ஒருவத்தோ இருந்துப்போ நீட்டா நானு நார்ம்லா இருந்ததா ஆமா நா கண்டிப்பா சப்போஸ் ஆ இவுங்களா ரெடி ஆவுனுமே
நா நா டூருன் நெனச்சது இந்த மாரி ஏதாது ஒண்ணு போல்லா கேரளா
பஸ்சு மாரி நா ஒன்னே ஒன்னு சொல்ட்டா ஆமா அட்த்து வந்து ட்ரிப்பு ப்ளான் பண்ணா பத் ட்டு பேசிட்டா பெஸ்ட்டுமா யாருக்குமே எந்த மனஸ்தாப்பமு வராது எல்லா ஒன்னு ஒரே முட்டா ஒன்னுத்திலே போற மாரி இருக்கு யாரு எங்க வேணாலு ஒக்காந்து இவுங்கள அந்த மாரிதா ஏ சி பஸ் பேசிட்டாங்கோ ஜாலியா யாரு எங்க வேண்மோ ஒக்காந்துக் லா இந்த ஓட்டுருக்கு ட்ரைவரு யாருமே ஓட்ணுந்தா அவுங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க எப்டியோ இஷ்டம் வந்த மாரி வர்லா யார் ஜன்னலு சீட்டு வேணுமோ ஜன்னல்ல உக்காந்துக்கலா ஏனா நீட்டுக்கு ஜன்னல்து கெடைக்கு
எல்லாருக்குமே கெடைக்கு எல்லாருக்குமே அது கெடைக்கு அந்த பர்த் து போட்டாலே எல்லாருக்குமே ஒரு ஒரு சீட்டு கெடைச்சிடு எல்லா
ஆம்மா ஆமா நம்ம கா சு போனாலுமே நம்போ இப்ப டீசலுக்கு இதல்லா என்ன ஆச்சு அதுக்கு இது இந்த மாரியே போய்ட்லா ஆளுக்கு ஒம்பதாயிர ஒம்பதாயிரமா ஃபார் ஹெட்டு இவுங்க போன்து அ இங்கிருந்து ஷேர் பண்ணது ஆமா அ பர
பசங்களுக்கு
வால்ல போனாலு இதுதா நம்புளுக்கு பசங்களுக்கூட அதே ரேட் தானாமா
பசங்
பெரியவங்களா தானக்கிறாங்கோ குட்டி பசங்களா கை ஓங்குவர்து இல்லல்ல காலேஜி இந்த மாரி பசங்கதா எல்லா அதனால வந்து எல்லாருக்மே ஒரே ரேட்டு இது கைக்கொழ்ந்த சின்னது ஒரு வயசு ரெண்டு வயசுனாதா இல்ல அவுங்குளுக்கு இது எல்லா பெரி பெரிய ஆளுங்கில்ல ஆனா எல்லாருக்கு ஒரே மாரி ஈக்குவலா ஷேர் பண்ணிருக்காங்கோ அ அ நல்லதா இருக்கு
ஓகே பரவால்ல ஆனா இதே இதே அமௌண்ட்லே ப்ளான் பண்ணா கோவாக்கூட போலா
அதுதா சொல்ற இந்த மா ரி எனக் தெரி மூஞ்ச தூக்கருது கஷ்டப்பட்ற விட இது போனா சண்டையு வராதுன் நெனைக்கிறே பெரும்பாலு எனக் தெரில எப்டியாவுன்ட்டு
ஆமா இல்ல அந்த மாரி இருந்தா யாருக்கு எந்த பிரச்சனையு இருக்காது அவுங்கவுங்க பாட்டுக்கு போறது
சொல்றாங்கோங் பாட்டுக்கு அவுங்க என்னனா பண்ணி போட்டுன்னு விட்டுலா அவுங்கவுங்க ஃபேமிலி நீங்க எதனா பண்ணிக்கோங்க எதனா பேசின் போங்கோடன அந்த மாரி இது பண்ணிக்லா எங்கனாலு வொக்காந்துக்கலா எதுனாலு பண்ணிக்லா அ இன்னொன்னு எல்லாரு பேசும் போது ஜாலியா ச பாட்டு போட்டுனு டேன்ஸ்ஸெல்லா பண்ணின் போயி க்கிறாங்கமா நம்பதா மொக்கயா போய்க்கிறோ ரொம்ப கேவலமா போய்க்கிறோ உண்மைய்லே சொல்லுணுனாக்க
ப்ளானிங் பண்ணா நம்ப எதுல பேசிட்ருகோ நோட் பண்ணிக்கோ ஹலோ
ஓகே ஓகே ஓகே
அ நம்ப ப்ளான் பண்ணா ஒரு வேன் மாரி பேசீட்டு அதுல போணுனா எல்லாருமே சொன்ன மாரி டான்ஸ் ஆடிட்டே போலா
அதுதா இப்டிதா அய்யோ அதனால அந்த மாரி ப்ளான் பண்ணணுமா அதுதா சொன்னா கவிதாவு நீங்க வந்து போற மாரி இருந்தாக்கா இந்த மாரி பஸ்ல பண்ணிக்கோங்கோ வேன் வந்து நல்லாருக்காதா
ம்
வந்து எல்லா இன்னொன்னு இது கார் வந்து கால் வலி இந்த வலி அந்த வலி இது கொஞ்ச நீட்டிக்லா செய்லா சாங் போட்டு டான்ஸ் பண்ணா என்ஜாய் பண்ணு ஆ நெறைய என்ஜாய் பண்ணலா ஒருத்தர் காமெடி ஆடிச்சாலு இன்னொருத்தரு பதில் பேச அங்க ஆள் இருக்கு கார்ல வந்து பதில் நம்ம ஒரு காரு சைலன்டா ஒரு காரு பேசினு இப்டி போகு அது இது பெஸ்ட்டா இருக்கு நம்ம ரெண்ட்டுக்குனா கூட எடுத்துட்டு ஆமா ரெண்ட்டுக்கு நாளு எடுத்துட்டு இப்டி போனு அந்த மாரி பிளான் பண்ணிக்குணு
ம்
ம் வேறென்ன
ஆ வேற என்னம்மா நீதா சொல்லுணு
பசங்க எல்லா தூங்கிட்டாங்ளா
இல்ல பசங்க இன்னு பாப்பா முடிச்சுட்டுதா உக்காண்ட்ருக்கா
ம் இங்கயு மழன்றதுனால அப்டியே எல்லா சுத்திட்டு இது பண்ணிட்டு ஜாலியா இது பண்ணினு இருக்காங்க டி வி பாாத்துக்கிட்டு பென் ட்ரைவ்ல ஃபோட்டோஸ் எல்லா காப்பி பண்ணிச்சு அந்த போட்டோஸ் எல்லா ஒவ்வொன்னா போட்டுக்குணு டி வில கனெக்ட் பண்ணி பாத்துட்டு வந்துச்சா உனக்கு போட்டோஸெல்லா ஆ நல்லா இருக்கு உனுக்கு வந்துச்சா அனுப்புன
ஆ எனக்கு வந்துருக்கு போட்டோஸ் எல்லா நல்லா இருக்கு எனக்கு அனுப்புன போட்டோஸெல்லாமு
ம் ம் இப்ப வந்து இவுங்க கால்ல பத்து மணிக்கு விட்டா கால்ல கிளம்பிடுவாங்ளா அங்க இருந்து கால்ல பத்து மணிக்கு அங்கந்து ஏர் னா அவ அததா பயப்படுறா அய்யயோ டிராவலிங்கே ஒரு நாள் நெனைச்சாவே எனக்கு பக்கு பக்குனு இக்குது இங்க வந்து சேர் கால்ல வலிய எடுத் துரு அவ்ளோ சாம டிராவல் பண்றது போம்போது என்மோ ஜாலியில தெரியாம போய் அதே ஏ சி பஸ் தா ட்ராவலிங் தா கஷ்ட இது என்னானாக்கா அதே பஸு அததா சொல்லிட்டு இருந்தாங்கோ வரத்
தெரியாது டயட்ல இப்போ பர்த்து புக் பண்ணிட்டாங்கல்ல அதனால பர்த் தூங்கிட்டு வந்துருவாங்க டயடா இருந்தாலு
ஆ அதுதா அதுதா நானு சொன்ன படுத்து தூங்கிடுவ ஒண்ணு தெரியாது அப்டின்னு இல்ல எப்டி போகுனே தெரியில வந்து இன்னு ரொம்ப டயட் ஆயிடு அப்டி அப்டின்ன எல்லா ஜாலியா பேசிணு வந்தா தெரிய போறதில்ல எல்லா சைலண்டா வந்தாதா ஒரு மாரி உம்ன்னு இருக்கு பாட்டு கீட்டு போட்டுனு ஆனா ஒரு நெறைய பேர் பஸு எவ்ளோ என்டர்டயன்மெண்ட்டா போது தெரிமா நம குரூப்ல அப்டி இல்ல யாருமே நல்லா டான்ஸ் பண்றங்கோ செய்றவுங்க எல்லா என்னா ஜாலியா போறாங்க பஸே சவுண்டா போது தெரிமா ஒரே இதுவா நெறைய நீ பாரா கத்தினு செஞ்சுனு டான்ஸ் பண்ணினு ஆமா தான
இல்ல ஆமா நம்ம போபோது கூட அங்க ஒரு பஸ்ஸில ஆடினுந்து இருந்துது தெரிமா வேனே பாத்தியா நீ
ஆமா ஆமா அந்த மாரி இல்ல இதுல என்ட்ரெயின் என்டென்மெண்ட் இவுங்கலா கொஞ்சோ இது ஒத்துழச்சா நல்லாருக்கு அந்த மாரியெல்லா ம் இத நம்ளே ஸ்டார்ட் பண்ணிடுணு இதெல்லா ஆமா கொஞ்ச நாள் போட்டோ ஆ
செரிம்மா எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு நா அப்புறோ பண்றே
செரிம்மா நன்றிமா நன்றி
ஆ நன் வெக்கிற மா